ஹலோ ஹலோ
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன்
சொல்லுங்க சொல்லுங்க
இன்னைக்கு நம்ம பயணம் பத்
ஓகே நீங்க எங்க வெளிய போயிருக்கீங்க இது வரையும்
நான் வந்துட்டு இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்குல
ஆம்மா
ஆஹ் அந்த மாரி பிளேஸக்கு போயிருக்கேன் லாங்கா எங்கேயுமே போனதுல ஒரே ஒரு தடவை வந்துட்டு இந்த குற்றாலம் இருக்குல்ல அங்க போயிருக்
புரில
ஒரே ஒரு தடவை குற்றாலம் இருக்குல்ல தென்காசியில ஆஹ் அங்க போயிருக்கேன் ஃபேமிலியா ஒரு தடவ அது ஒரு மேரேஜ்காக போனது மத்தபடி இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல காலேஜ் டைம்ஸ்லல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மோஸ்டா இந்த தீம் பார்க்ஸ் போயிருக்கேன்
எப்படி டிராவலிங் புடிக்கிமா
ஆஹ் ரொம்ப
ஓகே
உங்களுக்கு
ஆஹ ரொம்ப புடிக்
ஓகே நீங்க இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கோம் நெறைய வாட்டி ஸ்கூல் மூலியமா ஒரு வாட்டி போயிருக்கேன் அதுே தூரமா கூ டிட்டு போனாங்க அப்போரு ஃபேமிலி கூட நெறைய வாட்டி போயிருக்கேன்
எந்த பிளேஸ்க்கு அதிகமா போயிருக்கீங்க
ஆஹ பிளேஸ்க்கு வந்து நாங்க இயர்லி இயர்லி எங்கேயாச்சும் போவாங்க பிளான் போட்டு அந்த மாரி நெறைய பிளேஸ் போயிருக்கோம் போன வாட்டி டெல்லி போனோம் டெல்லி கொல்லு மனால் அந்த மாரி பெரிய டூரா போனும் போன வாட்டி வந்து குற்றாலம் அந்த மாரி சைடு் போனும் இது வந்து நார்த் சைட் போனும் ஒரு ஒரு வாட்டி ட்டி ஒரு ஒரு சைடு அந்த மாரி போறது
ச்சேரி சேரி
நீங்க அந்த மாதரி எங்கேயாவ போயிருக்கீங்களா
இல்ல போனது இல்ல பட் பஃயூச்சர்ல போவேன்னு நெனைக்கிறேன் போனும் ஃயூச்சர்ல போனும் இப்ப வந்து எனக்கு இந்த அத விட இந்த என்னோட ஃபேமிலி கூட கசின்ஸ் கூட பிரெண்ட்ஸ் கூட அந்த தீம் பார்க் போன நல்லாம் எப்டி சொல்றது அன்லிமிடட் பஃபண்ட்ஸ் மாரி இருக்கும்ல சோ அந்த மாரி போனா கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கும் இந்த மாரி கொஞ்சம் ஃபேமிலிக் கூட வந்துட்டு லாங்கான பிளேஸ்க்கு போனா ஒரு மாரி அலைச்சலா இருக்கும் எதுக்கடா வந்தோம் அப்டின்ற மாரி ஆயிரும் சோ அதனால ஃமிலி கூட அத பண்ணிறணும் கப்பல்லா போனா நல்லா இருக்கும் ஃபேமிலி கூட போகவே கூடாது சோ அதனால தீ பார்க்கு தான் எனக்கு எப்பயுமேகொஞ்சோ ஜாலியா கிரியேட்டிவா இருக்கும் அந்த பெரிய லாங் ரைட் நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபன் பண்ணி கலச்சிக்கிட்டு ஒரு சிலவங்களுக்கு வாந்தி வந்துரும் அத வச்சு அவங்க ட்ரிகர் பண்ணி பன் பண்ணி அப்புறம் பய படுவாங்க
அஹ ஆமா
அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருக்குமா அதுவும் அவன் அடிக்கடி அடிக்கடி போன பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த குயின்ஸ்லேண்டு் தான் என் லைப்ல நான் செவன் டைம்ஸ் அங்க போயிருக்கேன்
குயின்ஸ்லாண்டுக்கா
ஆமா குயின்ஸ்லாண்ட் மட்டும் நான் செவன் டைம்ஸ் போயிருக்கேன் என்னோட மிடில்ஸ் ஸ்கூல்ல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் ஃபுல்லாவே குயின்ஸ்லாண்ட் குயின்ஸ்லேண்ட் குயின்ஸ்லாண்ட் மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க அந்த குயின்ஸ்லால ஃப்ஸ்ட் ஒரு ரைடு இருக்கு இருக்கும் தெரியுமா
னக்கு அவ்ளோ நியாபகம்
ஃபஸ்லியே ஓகே இந்த என்ட்ரன்ஸ் ஃபஸ்லே ஒரு ரைடு இருக்கும் ஆக்சுவலி எனக்கு அந்த ரைட் நேம்ஸ் சரியா ஞாபம்ல்லல பட் அந்த ரைடு எப்டி இருக்கும்னா ரொம்ப பெருசா ஹைட்டா இருக்கும் ரெண்டு சைடும் வந்துட்டு ஒரு டு்வெண்டி டுவெண்டி மெம்பர்ஸ் ஒக்காற மாரி ஒரு ப் ஆப் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க சோ அதுல வந்துட்டு எப்டினா இப்ப லெஃப்ஸ் லேஃப்அண் சைட்ல இருக்கிறதுல டவுன்ல அப்டின்னா அ ரைட் சைடு இருக்கு இருக்குறது அப்ல போகும் ஆனா நான் செவன் டைம்ஸ் குயின்ஸ்லண்ட் போய் கூட அந்த ரைடுக்கு நான் போனதே இல்ல
பயமா
எனக்கு அந்த ரைட பாத்தா மட்டும் ரொம்ப பயம் ஏன்னா நாங்க ஸ்கூல் படிக்கிற டைம்ல வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆச்சு ஆ ஒரு ரெண்டு பசங்க ரெண்டு ஸ்கூல் பசங்க தான் ஸ்கூல் டைம்ல போன பசங்கள் வந்துட்டு அந்த ரைடு அப் அப்ல இருந்து டவுன்ல வரும்போது கிலட்சுமிஸ்ஸாயி இப்டியே விழுந்துட்டாங்க அந்த ரெண்டு பேருமே ஏதோ சம்திங் அதுல போலர் ஆயிடு போல அந்த ரைடல அந்த ரெண்டு பசங்களும் ரெண்டு பொண்ணுங்க தான் ரெண்டு பொண்ணுங்களும் விழுந்துட்டாங்க அதுல ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு முதுகு எழும்பு ஒடஞ்சிருச்சு இன்னொரு பொண்ணு எறந்தே பேயிட்டாங்க சோ அதனால எனக் எனக்கு வந்து ரொம்ப பயோம் அந்த ரைடு அந்த ரைடு நினைச்சாலே ரொம்ப பயோம் எனக்கு அதனாலயே நான் அந்த ரைட்ல போடுறதே இல்ல எப்ப போனாலும் சேரி அந்த ரைட்ல போறதே இல்ல மத்தபடி இந்த போட் ரைட்லாம் இருக்கும்ல அந்த போட் ரைடுக்கு போயிருக்கேன் அதுக்கப்பறமேட்டா வந்துட்டு இந்த வாட்டர் ரைட்ஸ் இருக்கும் ஸ்விம்மிங் பூல்ஸ் அதுக்கப்பறமேட்டா உம் ஆஹ் இந்த லலாலாலா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டு ஒரு ரைடு வரும்ல அசுர உ ஜல் அசுரத் தாலாட்டு ஊஞ்சல் அப்டின்னு சொல்லிட்டு ஆதி எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ரைடு தான்
அப்படியா நா பிரிண்ட்ஸ் கூட போ சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
இல்ல பர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க
நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அங்க வெறும் அந்த ரோலர் கோஸ்டர் இருந்தது வண்டர்லானாலே அங் வண்டர்லால தான் இங்க இருக்க பெரிய ரோலர் கொஸ்டரே இருக்கு சேரி அந்த அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாமே அப்படின்னு போனோம் அது நிக்கவே வந்து ஒன்ரா அவர் ஆச்சு அந்த நிண்டு லைன்ல நிண்டு போ போவி அதனால எங்களால வேற
உம் உம் சொல்லுங்க சொல்லுங்க
எங்களால வேற எந்த ரைடுக்கும் போகவே முடியல
ஓகே
ஹ் நீங்க என்ன கேட்டீங்க
எந்த வண்டரலா போனிங்க சென்னையில இருக்க வண்டர்லவா இல்ல பெங்களூர்ல இருக் கே அதுவா ஓ கேரளா ஓகே
கேரளா இங்க சென்னையில இப்பதானே ஓபன் பண்ணாங்க
ஆமா ஆமா ஆமா ஓகே
லா பிரண்ட்ஸ்ங்க கூட போயிருந்தேன் நீங்க வேற ஏதாச்சு பிளேஸ் போச்சுங்களா
ஆஹ் நான் வந்து ஃபேமிலியோட ரெண்டு தடவ விஜிபி போயிருக்கேன் அப்புறம் எம்ஜிஎம் மட்டும் தான் ரொம்ப ரேரு எம்ஜிஎம் மட்டும் ஒரே ஒரு தடவதான்
ஓக்கே அதுவும் ஃபேமிலி கூடையா
ஸ்கூல் கூட
ஓக்கே ஓக்கே
ஃபேமிலியோட விஜிபி ரெண்டு தடவ போயிருக்கோம் அவ்வளோதான் மத்தபடி அந்த குயின்ஸ் லண்டு குயின்ஸ்லாண்டு தான் டாப் ரேட்டே குயின்ஸ்லாண்டு அதுக்கப்புறமே விஜிபி அப்புறம் எம் ஜி எம் அப்புறம் கிஷ்கிந்தா இப்ப கிஷ்கிந்தாவ க்ளோஸே பண்ணிட்டாங்க உம் கிஷ்கந்தா சூப்ப சூப்பரா இருக்கோங்க அப்பல்லாம் சூப்பரா இருக்கும்
உம் உம்
அப்ப வந்து எங்க அக்கா இருந்தா கிஷ்கிந்தா போம்போது ஸ்கூல் கூட போம்போது எங்க அக்கா இருந்தா சோ அதனால எங்கம்மா அனுச்ச ட்டாங்க செரி ஓக்கே போயிட்டு வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்ப சின்ன பொண்ணு அப்படின்றதால பெரிய ரைட்ஸ்ல எல்லாம் அங்க அலோ பண்ணல கிஷ்கிந்தா வந்து ரொம்ப ஆஹ கிஷ்கிந்தாவையும் குயின்ஸ்லாண்டையும் கம்பேர் பண்ணா கிஷ்கிந்தா ரொம்ப குட்டி தான் ரைட்ஸும் அவ்வளோவா இருக்காது அங்க வாட்டர் ரைட்ஸ் தான் இருக்கும் சின்ன பசங்க ரைடு வாட்டர் ரைட் தான் இருக்கும் அப்ப ரொம்ப பயங்கரமான ரைட்ஸ்ல்லாம் இருக்காது சோ அது அவ்வளவா போகல போல அதனால அத க்ளோஸே பண்ணிட்டாங்க
ஓக்கே ஆமா ஒண்ணு ஒன்னா ஓப்பன்
தி வேல்டு ஆமா
அந்த விஜிபி கிட் அந்த ஸ்னோ அதெல்லாம் இருக்குமே அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களா
ஹா ஹ போனது இல்ல அது
ஓக்கே ஓக்கே
அதெல்லாம் இப் இப்பதான வந்திருக்கு இப்ப அந்த ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல்லாம் மோ முடிஞ்சிருச்சா சோ அதனால இப்ப எங்கயுமே போறதுல ஒரு பிளான் பண்ணிட்டு இருக் கோம் ஆனா அது போவுமான்னு தெரியல
ஃப்ரெண்ட்ஸ் கூடயா
இல்ல இல்ல எங்க ஃபேமிலி கசின்ஸ் கூட க்குங் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம் க்குங்கு க்குங்கு என் மாமாப்பையன் தான் சொல்லிருந்தான் க்குங் வாய்ப்பு இல்லன்னுக் தோணுது
ம்குங் ஓகே
சோ அவுங்கல்லாம் ஒரு ஏஜுக் வந்துட்டாங்கன்னா எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சுனா இப்ப யாரோட பொர்மிஷனும் தேவயில்லல ஆமா ஆமா அ அப்ப போக வேண்டியதுதான் ஜாலியா என்ன அப்ப கொஞ்சம் எனக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா வயசாயிரும் பரவாயில ஆண்டியா இருந்தாலும் நா வந்து ரைட் என்ஜாய் பண்ணுவோம்ல
ஆமா
உம் அப்பா ஜாலியா இருக்கும் இருக்கும் அதான் ஆக்சுவலி இப்ப என்னன்னா இப்ப எங்கேயாச்சும் போனோம்னா அப்பா அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கனும் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கனும் அப்பறம் வேற என்ன வேற யாரா இருந்தா பெர்மிஷன் வாங்கனும் தொல்ல அப் இப்பனா அப்படல்லாம் இல்ல இப்ப நாங்க போயிட்டு கரெக்டா வந்துருவோம் பத்திரமா சேஃபா ஆக்சுவலி நாங்க பேம்லிய தான் கூப்பிடுறோம் பேம்லி வர மாட் றாங்க நாங்க என்ன பண்றது சோ அதனால பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம் போய்டு ஒன்னு நினைக்கிறேன்
ஆமா நெனைக்கிறேன் ஆனா போமாட்டோம்ன்னனு தோணுது பாப்பா பாக்கலாம் அப்டி போல அப்படனா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனது அப்பறம் நான தனியா போய் தந்துடுவேன்
தனியா போவிங்களா
இல்ல ஹஸ்பண்ட் கூட
ஓகே ஓகே போலயே
அப் அப்படி இல்ல அந்த தீம் பார்க் இருக்குல்ல அ ஆக்சுலி அந்த தீம் பார்க் வந்துட்டு கொஞ்சம் ஹைப் அதிகமாவே இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல சோ அங்க வந்து அங்கல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாவே இருக்கும் ஆமா சோ அத அதனால அந்த பிளேஸ்கு போயே ஆகணும் கண்டிப்பா போயே ஆகணும் போயிட்டு கொஞ்சம் நல்லபடியா சில் பண்ணிட்டு அப்பறம் ஒரு ரெண்டு நாள் டிரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைய ஆரம்பிக்க வேண்டிதான் ட்ராப்லீன்க்கு எனக்கு போனதே இல்லங்கனானு
வேற எதாச்சும் பிளேஸ் ஆஹ் போனிங்
இல்ல போகல நீங்க போயிருக்கீங்களா
இல்ல இல்ல நானும் போனதில்ல பட் போனும்னு ஆசை இருக்க புரியல போணும் ஆசை இருக்கு பா க்கலாமே
உம் ஓகே அப்போ ஃபுல் ஃபீல் பண்ணிருங்க உங்க ட்ரீம ஓகே ஓகே ஓகே ஃபேமிலி எல்லாம் நம்பாதீங்கங்க ஃபேமிலி எல்லாம் நம்னா போவே முடியாது நீங்க வேற
ஐ மீன் ஃபேமிலின்னு இல்ல கசின்ஸ் அவங்கல்லாம் கூட
ஓ அதுக்கு ஃபேமிலி கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும் இல்லங்க
க்கியமா இருக் அத மட்டும் கிளியர் பண்ணிட்டா ப்ரியா இருக்கும்
சேரி ஓகே ஓகே சேரி நம்ப டைம் முடிஞ்சிருச்சு பாய் பாய்